ஆ கேக்குதா
ம் கேக்குது
ஆ என்ன பண்ற
சும்மாதான் இருக்கேன் ம் வேல இருந்துச்சு எங்க அம்மா காலையில வெளியே போயிட்டாங்க நானும் எந்துச்சு சட்னி எல்லாம் வச்சு தோச சுட்டேன் இப்பதா சாப்புட்டு உட்காந்துட்டு இருந்தேன்
நானும் தான் இன்னைக்கு வந்து பாட்டிக்கு வந்துட்டு ஆஸ்பத்திரிக்கு போணும்ன்னு சொல்லிட்டு கெளம்பி போயிட்டாங்க அப்பா மட்டு இருக்காரு நாத தோசைல ஊத் குடு த
ம் சேரி உனக்கு அப்புறோ சொல்றேன் நா இந்மாரி நேத்து நா பேசவே இல்லையே ல நா கூப்பலல்ல ஆனா இப்ப போயி பாத்தா முன்னும் முடி சோ அப்படின்ற மாரி வந்திருந்துச்சு
அதான்ப்ப எதோ இதுதான் போல பிரச்சனதா போல அப்டிதா ஆச்சு எனக்கு நம்ம ஃப்ரெண்டுக்கு ஒரு ரெண்டனா
உம் அப்புறம் ஃபர்ஸ்ட்டு இப்பத போடு மொ மொதல்ல டைம் போடும்போது மாரி இது முடிஞ்சி சி இந்த இந்த இதுக்கு முடிஞ்சிச்சு அப்டின்ற மாரி வந்துருச்சு நா கூட நேத்து கூப்புட்டு கூப் குட்டி இதாகிட்டே இருந்துச்சுல ஒருவேளை நம்மள கூப்டதே இது மாரி கணக்காயிருக் போல அப்டின் நெனைச்சே பாத்தா இப்போ அஞ்சுல வந்துட்டு ஒண்ணு முடிஞ்ச்சினு வந்துருச்சு அதுக்கப்புறோ தான் இப்ப கூப்பிட்டேன் ஆ நேத்து நா கூப்டவே இல்ல
ஆமா ஆமா செரி அது பாத்துக்கலா
உம்
ம் அது இன்னைக்கு பாத்த காலையிலதான் பாத்தே நீ சொன்ன இல பாக்க சொல்லி அ எங்க இருக்குன்னு ட்ரெஸு அப்ப காலையில் பார்த்தே ட அப்படியே மாறிடுச்சு பதினாறு அதுதா அதுனால நாளைக்கு தானே வந்துரு
ம்
ம்
என்ன சாப்பிட்ட
தோச தா தோசையும் வந்துட்டு சட்னி
ம் ம் தங்கச்சி
தங்கிச்சி போயிட்டா போயிட்டா போயிட்டா அதனால தா அப்பா இன்னை இங்க வீட்ல கொண்டு போய் விட்டு கூப்பிட்டருங்க அதனால
ஓ
ம் இப்ப ஏதோ பண்ணிட்டு இருக்குறாரு ஏதோ கம்பிகள் எல்லா எடுத்து உக்காந்து வளைச்சுட்டு இருக்குறாரு
ம்
ம்
நா இன்னைக்கு தா சொல்லணும் கல்யாணத்துக்கு இன்னைக்கி இதுக்கு இருக்காங்க
சொல்லு சொல்லு அப்பதானே வந்துட்டு சொல் என்னானு தெரியும் நீ போட்டோ எடுத்து அனுப்ப சொன்னியா உங்க அக்
இல்ல நா இனி சொல்லணு இல்ல எங்க அத்தகிட்ட எங்க அக்கா போட்டோ மாரி போட்டோ இருக்கான்னு கேக் டே அது தா சொதப்பிச்சில்ற அனுப்ப சொன்னாலும் இப்ப போட்டு பாத்து அதுக்கப்றோ எடுத்துட்டு வரணும்ல நாளைக்கி இன்னைக்கி வீட்ல சொன்னா கூட நாளைக்கு அந்த மாரி கூட
ம் ஆமா ம்
நாம் பாட்டி வீட்ல
ம் செரி செரி ச அவன் வந்தா சொல்லு
என்னது ஆ சாயந்திரம் தா வருவாங்க வரதுக்கு எப்டியும் சாயந்தரம் நைட்டு தெரில இந்த மாரி ஆனா அன்னை இது போ போன டைம் கல்யாணத்துக்கு போறோன்னு சொன்னோல்ல?
ம்
க்கு நேர்ல கூப்புட்ல அப்டின்னு சொல்ட்ருந்தாங்க இப்பவு அந்த மாரிதா சொல்லுவாங்க இந்த மாரி யாருக்குமே கூப்பட்ல அ ஸ்கூல்ல படிச்ச ஸ்கூல்ல படிச்ச அது ட்ரெய்னிங்க்கு வந்தாங்க அவங் களா அவங்கதா தோழிக்கு பேசிட்டுதா இரு க்காங்க அதனால எங்களுக்கு ஓட்றக்கு எங்களுக்கு க்குங்கறனால வீட்ல யாருக்குமே வந்து கூப்பட்ல இந்த மாரி இதுதா அனு ப்புனாங்க அப்டின்னு சொல்லி இவுங்கதா அனுப்புனாங்க அப்டின்னு சொல்லிருவ.
ம் ம்
பாக்கலா என்ன சொல்றாங்கன்னு. கேட்டு பாக்கறே நானு நா அதா இன்னைக்கி சொன்னா இன்னைக்கி நாளைக்கி கேக்கலா அப்டின்னு சொல்ட்டுதா
செரி கேளு கேளு
ம் அவ கேட்டாளா அங்க ஸ்கூல் பக்கத்துல ஒருத்தி இருப்பால்ல அவ சொல்ட்டாளா வீட்ல?
தெரியல அவங்க சேரின்னு சொல்லுவாங்கன்னு நெனைக்கிறே அதனால கேக்காம இருக்கா போல.
ம் இல்ல அன்னக்கி நம்ம ஃபோன் பேசிட்டு இருக்கும் போது இன்னக்கி கேப்பேன்னு சொல்லிட்டு இருந்தால்ல அதா கேட்டுட்டாளா ம் அவ இவ கூட அந்த காந்தி இருக்கால்ல அவ கூட கேட்டுட்டீங்கனா சொல்லு நாங்கல்லா கேக்குறோ அப்பிடின்னு சொல்லிட்ருந்தா ஒரு வேள அவுங்க அம்மா எதாவது சொல்லுவாங்க போல
ஆ ஆ ஹ செரி செரி நைட்டு நா பாத்தே நம்ம ஃப்ரெண்டு சொன்ன பட த்த ஒண்ணு பா த்தே இன்னொன்னு வந்துட்டு பாதி பாத்தே எனக்கொன்னு அவ்ளவு ஒன்னு புடிக்குற மாரி இல்ல அதும் இல்லாம தூ க்கோ வேற வந்துருச்சா
அது இப்பதானே இதா இருக்கீங்க போக போகதான் அவதான் சொல்ல நான் ஏதோ கண்டுபிடிக்கிற மாதிரிலாம் இருக்கோ அப்படின்னு
ஒரு ஃபர்ஸ்டே திருத்துற மாதிரிதான் அது முடிஞச்சு ஒவ்வொரு இதா காமிப்பாங்க ஒவ்வொரு ள்ள போய் உணுத்துவாங்க அடுத்த ஸ்கூலுட அடுத்த ஸ்கூல் வந்துட்டு கொஞ்சம் இததான் இருந்துச்சு க்கம் வந்துருச்சு எனக்கு அத ந வச்சுிட்டேன்
ஒரு வாரம் எம் போக போக ஏதோ நல்லா இருக்குமோ
உஹம் உம் அந்த யூ இதுல ஒ வந்துச்சுல்ல யூடியூப்ல
எனக்கு பாார்கணும்னே தோணமாட்டுது யானே தெரியல இதுக்கு முன்னாடி நெறைய இதுக்கு முன்னாடி நெறைய வந்திருக்கு இல்ல அந்த மாதிரல்லாம் அப்ப அப்பயுமே வந்துட்டு காலேஜல சேப்பாங்க ஆனா அப்ப எனக்கு பாக்கனும்றது தோணதே இல்ல
உம் செரிசெ ரி
நேத்து நைட்டு யோசிச்சு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருந்தேன் இது நெறைய போன்ல ந நேத்து நைட் தான் ஏதாச்சும் படம் பாாரக்கலாம்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருந்தேன் ஏதாச்சும் பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சு நல்லதா கிடைக்குமனு பாக்கலாம்னு சொல்லி தேடிட்டு இருந்தேன் எதுவும் அந்த மாதிரி எது பார்த்தாலுமே எனக்கு அது டவுன்லோட் பண்ணி வச்சா அது பாக்கணும்ற இதுவே தோணவே மாட்டேங்கது
உம் உம் செரி செரி
இப்போ வாச்சு பரவாயில்ல மொதல்ல எல்லாம் ஏத்தி வச்சு பார்த்துட்டு பா பாக்க தூக்க தூக்கமா வரும் பாக்கவே தோணாது அதனாலயே
ரொம்ப இதாயடுச்சு தூக்க வந்துச்சு சுத்தி உழுகுறப்ப போன் போன இப்படிவ கையில்ல பாத்துட்டுக்க அப்படி மேல மேல உழுந்துட்டே இருந்துச்சு
உம் எனக்கும் அப்படியா அப்படிதான் ஆகமையது கப்பாாக அப்புறம் வந்துக்கே போயிடும்
நேத்து என்னாச்சு காதுக்கு மட்டுவோல அது வந்துட்டு முன் நேத் முந்தாநேத்து நா தூங்கும் தூங்கி எந்திருக்கிறப்ப என் தங்கச்சி தா வந்து வீடெல்லா கூட்னாலா அப்ப என்னா ச் ஒண்ணு மட்டு டப்பாக்குள்ள இருந்துச்சு உன்னொன்னு வந்துட் ட் காணோ நா கேட்டே நேத்து நைட்டு எங்க நீதானே வீடு கூட் இங்கன்னா இந்த மாரி இந்த இடத்துலதா வச்சே அப்டின்னு சொன்னா ஒரு இது மேல அது மேல வச் ச்ன்னு சொன்னா நானு பாக்குற காணோ எங்க எங்கனு நைட் வந்துட்டு அடுத்துட்டு ஒரு பதினோரு மணி பதினொன்றர மணி இருக்கு அப்ப எந்திர்ச் ஃப்ளாஷ் போட் இது ஃபோன்ல வந்துட்டு தான் பண்ணிட்டு தேடிட்டே இருக்கே காணுமே காணோ அப்புறோ நா அவிட்ட கேட்டணு அவர்ட்டு அவதா கூட்டி எங்கயோ வீசிட்டேன்னு நெனச்சு அளு அளுன்னு அழுகுறா
ம்
அப்றந்துட்டு பார்த்தா அது கீழேயே கடந்து ச்சு நசிங்கி நடூல மாட்டி ட்ருந்துச்சு அதனால தெரில அப்ப அத எடுத்துட்டே அப்போ அழுதுட்டே இருக்கா என்னால நெனைச்சிட்டே நா தா தெரியாம கூட்டி வீசிட்டணோ நெனைச் ச்சிட்ட அண்டி அழுதுட்டே இருக்கா செரி அதெல்லா ஒட்டு இல்ல வி டு படுன்னு சொன்னதுக்கு அப்றோ படுத்தூங்னா
சரிங்க சரி
ம்
என்ன அந்த நாள போட்டிருக்கவா கீழ இருக்றதா
என்னது
கம்மலு
கம்மல்ல
அ
காதுக் போட்டிருக்கதுடி
ஓ அதுவா செரி செரி ஆ நா காதுக்கு போட்டுகறுதுனு ச கம்மல் தா போல நேத்தொன்னு காணோன் சொல்லிட் ட்ருந்தில்ல அந்த மாரி இப்ப போட்ருக்கறது எங்கயோ கழ்ன் ருச்சு அதுக்கு எதுக்கு இவ அழுகுறா அதா நானு யோசிச்சிட்ருந்தே.
ம் ஹூ ஹ அது பண்ணது நானு எங்க இதுல கெட ச்சிருச்சு அதய அப்டியே எடுத்து வ ச்சிட்ட உள்ள சாமி இதுல
அவ கூப்புட்லயா மைல் கல்லு இப்பல்லா கூப்புட்லயா
கூப்டா நைட்டு அப்பதா நா சொன் னே இந்த மாரி தெலுங்குபாளையம் பொண்ணு கூட நா பேசிட்டு கூப்பட்றே அப்டின்னு சொன்னே சேரி ஃபர்ஸ்ட் நீ உன்னோ டத முடி அப்டின்னு சொன்னா.
ம் அவ எவ்வளவு முடிச்சிருக்காளாமா?
அவளா? ஒண்ணு.
ஒண்ணுதா முடிச்சிருக்காளா? இப்பதா வந்துருக்கா அவுளுக்கு? சேரி சேரி ஆ அவ இவ சுந்தராபுரம்?
அவ ஒண்ணு.
ஏ அவளுக்கு அன்னக்கே ஆயிடுச்சில்ல?
அது ஏன் கூட பண்ணது எப்ப கூப்ட்டாலு ஒரு அஞ்சு நிமிஷோ இருங்க கூப்பட்றே கூப்பட்றேங்கறது திருப்பி அந்த ஃபோனு இதுல பட த்த அது இதுன்னு பாத்துட்டு
ம்
ம்
சேரி அப்ப அவகிட்ட சொல்லலயா அவ முடிக்க சொல்லி?
சொன்னா சொன்னா
ம்
அவ அதுக்குதா நேத்து சொல்லிட்டு இருந்தது
ம் அவ நம்ம கூட வந்துட்டு அந்த ஃபோன்ல எல்லா பேசறது க்கு ஒரு பத்து நிமிஷோ பத்து நிமிஷோ இப்ப யார்ட்டயாது சொல்லிட்டு நீயா பேசிட்டு வந்துருக்கலா
ஆமா அவ அதுக்கே அவளுக்கு பொறும இல்ல பேச பேச போயிருவால்ல
அதுதா
ம்
எப்டி போவோ கல்யாணத்துக் கு
வண்டில தா
வண்டில்லயா
ஆமா
எப்புடி அந்த டிரெஸ் போட்டுட்டு உக்காருவ
அது எதும் பண்ண முடியாது எதொ பண்ட்டுதா போகொனு அப்டிதா உக்காரணு எதும் பண்றக்கில்ல
என்க்கு அதுதா தோணிட்டேருந்துச்சு இந்த மார்லா போட்டோனா எப்பிடி இது பண்றது கொற முடிக்கு அப்டின்
ஆஹா சே பாப்பொ என்னன்னு
ம் சேரி
ம் ஆனா அந்த ட்ரெஸ்ஸு அவளுக்கு அழகாருந்துச்சு நம்ம தங்கச்சியோட ட்ரெஸ்ஸு
ம்
ம் ம் போட்றக்கு முன்னாடி எனக்கு இந்த கலர் நல்லா இருக்காதுன் சொல்லிட்ருந்தா போட்டதுக்கப்றொ நல்லாரு ந்துச்சு
ம்
நேத்து நா அனுப்புனது
ஆ அது நல்லாதாருக்கு அதுவே கொட்டுக்கான ரொம்ப ஒர் மாரி இதா இருந்துச்சு சிம்பிளா இருந்த மாருன்ச்சு
ஆஹ போதும் போது அதே வந்துட்டு கம்மல் இந்த மார்
ம் அப்ப பெ அப்ப கம்மல் தா போட் டு கொஞ்சொ ஷா இதெல்லாம் போட்டு ஷால்லா போட்டு போட்டா நல்லாதா இருக்கு இருக் அப்றொ
ப்ராக்கு தா
அப்றொ அப்டியே போடுவியா நா அது சேரி எதா ஷால் எதாச்சிருக்கு அப்ப அப்டி போட்டா கொஞ்ச தெரியாது அப்டின் நெனச்சே சிம்பிளா இருக்காது அப்டி நெனச்சே
ஆ நம்ம வேணா ஷால் வேணா இங்க எங்க பக்கத்துல ஒரு ஃப்ரெண்ட்ருக்கால்ல வீட்டு பக்கத்ல அவ்க்கிட்ட இந்த மாரி தேவல்லாவ நெறைய சால்லா வச்சுரு ப்பா இந்த மாரி தனியாவே
ம் ஆ அப்ப எதாச்சு அந்தமார்ருக்கான் கேளு
அது வேணா வேணா மேட்ச் பண்ணிக்கலா வாங்கிட்டு வந்து ம்ஹ் அதா இன்னிக் நாளைக்கு வருதான்னு பாக்கலா நாளைக்கு நாலானைக் கி எத்தஞ்சு நாளைக்கு கு வரும்ன் புற்றுக்கு அப்ப நால அணிக்குள்ள கண்டிப்பா வந்துடு அப்டி நாளனைக்கு வர லினா நா நாளனைக் இன்னைக்கு நைட்டு வந்துட்டு போய் வாங்கிட்டு வந்து வச்சர்லா
ம் பதினாறுனா செவ்வாகழம தானே
ஆ ஆமா ஆமா ஆமா ஆமா அப்ப நாளைக்கில்ல நாளனைக்குதா நாளனைக்கு வருதான்னு பாக்கலா நாளனைக்கு வர்லினா ஆ அடுத்த நாள் போய் வாங்கிட்டு வந்து இதெல்லா வச்சர்லா
ம்
அப்புறோ இது வேர வந்துட்டு தேக்கற குடுக்கோணு ஏன்னா அது வந்து ஒரு மாதிரி க்ளாத்து
ஆமா பாத்து கொண்டு கசு